அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கறேன்
ஓகேப்பா அனைவரும் நலம் உம் சாப்பாடு தான் காலையில தோசை இப்பதான் சாப்புட்டு முடிச்சு கை கழுவிட்டுன் தம்பி பேசனான் அப்படி
செரி செரிக்கா
உம் மத்தியானத்துக்கு இனிமேல் எதாவது செய்யணும்
ட்ல எல்லா வேலை முடிஞ்துங்களா இல்ல இனிமேல்
அதான் என் நிமேல் தான் மத்தாயனத்துக்கு தான் நிம்மேல்குழம்பு வைக்கனோம் ன்னு நீ பாப்பாக்கு மட்டு செஞ்சு குடுத்துவுட்டுட்டு ஸ்கூல் இன்னைக்கு அவிங்களுக்கு அதனால பாப்பாக்கு மட்டு குடு தொட்டாச்சி நீ மதிய எங்களுக்கு சமைக்கணுல எங்களுக்கு ஏதாவது செஞ்சு போ
பாப்பா என்ன படிக்கிறாங்க
பாப்பா டென்துமா டென்து போயிற்றுக்கா ஆ கண்டிப்பா கண்டிப்பா அவளுக்கு வந்து எய்ம் வந்து எம் பி பி எஸ் போகனு தா பையமா இருக்கா எப்படியாவது வந்து மெடிக்கல் லைன்ல போகணு அப்படின்னு எய்ம்ல இருக்கா அ அப்படி எய்ம் இருக் க்கு ஆனா சில நேரத்துல இந்த விளையாட்டு புத்தி வந்துருது ஒரு நேரத்துல
ஆமாமா ஆ அ பத்தாவது போயிட்டு செப்புச்சாமனு
ஆமா கேட்டுகிற்கு இப்ப என்னைய நா தா திட்டிட்டு இருக்கே பத்தாவது வந்துட்டு செப்புச்சமா கேட்டுட்டு இருக்கே நீயு அப்படின்ன எனக்கு வாங்கி தாங்க நா வெளையாடணு அப்படின் ற்று இருக்கு ஆ அத அலஸ் செரி என்ன பண்றது ஒரு தடவ வாங்கி குடுத்து அது ஆச வெளையாட விட்டுருவோ அதுக்கே தெரியாம என்னிக்காது ஒரு நாள் வாங்கி குடுக்கணு நெனச்சிட் இருக்கு
ஒரு மார்க் நல்லா எடுத்துட்டாங்கனா ஒரு சர்ப்ரைஸ் கிப்டா
ஆ அதா அதா சப்ரைசா ஏதாது பண்ணணுன் தா நெனச்சி ட்ருக்கே அப்ப எவ்வளவோ வாங்கி குடுத்துருக்கோம்ப்பா ஆனா அத செப் புஜாமான்லா வாங்கி குடுத்துருக்கோ ஆனாலு அந்த அடுப் ப்பு இருக்கு பாருங்க அந்த கேண்டில் வச்சு அடுப்பு வச்சு பணியாரோ ஊ த்துறது உண்மையிலே பணியாரோ ஊத்துறது ஆ அந்த மாரிலா அந்த அ ஒரு மாரி ப்ளக் கலர் ஒன்னு வந்துருக்கு பாருங்களே இப்ப அது வந்து பாத்தீங்கனா ஒரு மூணு பாத் த்ரமே எக்க சக்க வல சொல்றாய்ங்க
ஆமா அது ம் மினி ஏச்சர் குக்கிங் சொல்லுவாங்க மினி ஏச்சர்னு
அது ஃபுல்லா இருக்குப்பா அது எல்லா ஏற்கனே வாங்கிருக்கோ நம்ம இவ என்ன கேக்குறானா ஒரு மாரி ப்ளக் கலர்ல இரும்பு மாதி இருக்குது அத பாக்கும் போதே ஆனா அத என்ன தூக்கி நா பாத்தது இல்ல அந்த மாதி இருக் கு அதுல பனியார சட்டி தோசை கல்லு ஆ ஒரு குட்டி சட்டி ஒரு அடுப்பு மட்டு வருது அவ்ள தா இருக்கு அதுவே எப்டி ஒரு ஃபைவ் ஹன்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேல வருது
செரி செரி அவங்களுக்கு ஒரு ஆச
ஆமா ஆமா அதுக்கு ஆச தா சேரி விடு நா வாங்கி தரே அப்டின் சொல்லிருக்கே என்னிக்காது அதுக கண்டிப்பா வாங்கி குடுத்துறணு
ம் கா பாப்பா டியூஷன் ஏதாது அனுப்புறீங்களாக்கா
மக்ஸ் மட்டு போதுப்பா நானே சொல்லி குடுத்த அது வெளிலல்லா அனுப்புனா ரொம்பல்லா படிக்காது பா அது வெளில அனுப்புனா வேடிக்க பாத்துட்டே இருந்துரு அது எ கி ட்ட இருந்தே படிச்சுட்டு அதுக்கு எகிட்ட படிச்சாதா படிச்ச மாதி இருக்கு ஆனா மேக்சுக்கு மட்டு டெஸ்ட்டு வைக்கணு ஏ ஏமாத்திடுவ டெஸ்டுக்கு அதனால மேக்ஸுக்கு மட்டும் டெஸ்ட் வைக்க ணும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான் அந்த பொண்ணுட்ட மட்டும் மேக்ஸ் போயிட்டு வர நம்மட்ட எல்லாம் ஏமாத்திருவங்க மா பிளீஸ்மா எனக்கு கால் வலிக்குதுமா கை வலிக்குதுமா தலை வலிக்குதுமனு வங்க அங்கன்னா ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல அவங்கள்ட அதுக்கு மா மேக்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கு
ம் செரி செரி இங்கிலீஷ் மீடியம் அ நான் நான் எப்போ வீட்டில தாக்கா இருக்கேன் ஆக் சுவலி நான் நர்சிங் முடிச்சிருக்கேன்
ஓ அப்படியா ஓகே ஓகே ஓகே நான் நர்சிங் டீச்சரா இருந்தவ தான்ப்பா
அப்படிங்களா
ஆமா ஆமா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட்ட் இங்கிலீஷ் டீச்சரா இருந்தேன் ஒரு பத்து பத்து ஆமா ஒரு பத்து வருஷம் இங்கிலீஷ் டீச்சரா இருந்தேன் அதுக்கப்புறம் இங்க நா வந்து நியூட்ரிஷியன் அண்ட் டயடீஸ் முடிச்சிருக்கேன் வச்சிருந்தேனா ஆமா அதனால எங்க ஸ்கூல்ல வந்து நர்சிங் டீச்சர் வந்து வேல கிடைச்சு போயிட்டாங்க அந்த நீங்க எக்ஸாம் எழுதுவீங்கள உங்க டிபார்ட்மெண்டட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் அந்த கெடச்சி வேலைக்கு போயிட்டு அப்ப நியூடஷன் படிச்சதால உடனே என்ன பண்ணாங்க நீங்க இதானே படிச்சிருக்கீங்க நீங்க நர்சிங் எடுக அப்படின்டாங்க
ஓ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி
ரெண்டு மூணு வருஷம் லெவன்த் டுவெல்த் டிரஸ் நா எடுத்துட்டு இருந்த
சரி சரி இப்போ டென்து லெவன்து டுவெல்தலயுே நர்ஸ் குரூப் வந்துருது இல்ல
ஆஹ் இருந்துச்சுப்பா ஆனா இப்ப வந்து மெயினா இங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பழனியிலதா இருந்துச்சு ஆஹ் பள்ளியிலதா மெயின்னா ஒரு டீச்சர் இருந்தாங்க ஒட்டன்சத்திரத்துல ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க ஒட்டன்சத்தத்துல இப்ப வந்து இறந்து போயிட்டாங்க போல அவங்க இறந்தனால போஸ்டிங் யாரும் போட மாட்டறாங்கப்பா அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆனா நல்ல கோர்ஸ் இதெல்லாம் அத போஸ்ட்டிங் போடாதனால அந்த ஸ்கூல்ல நர்சிங் குரூப்ப எடுத்துட்டாங்க அதே மாரி பழனிக்கு நானு பிர குட்டிகளுக்கு எல்லா போயிட்டு வந்தேன் நானு எக்ஸ்டன்டா நா போயிட்டு வந்தேன் இப்ப பள்ளில தா நல்லாதா போயிட்டு இருந்துச்சு அவுங்க இங்க வருவாங்க நாங்க அங்க போவோம் இப்ப பாத்தீங்கனா அவுங்க ரிட்டர்மெண்ட் ஆறாங்க அப்டினு சொல்லிட்டு அடுத்த லெவன்த் வந்து அந்த குரூப்ப எடுத்துட்டாங்க இப்ப வந்து இங்க பக்கத்துல தா இருக்கு
ஆ ஆனா அந்த கோர்ஸ் இருந்துச்சுனா பிள்ளைங்க நர்சிங் படிக்கிறாங்களோ இல்லையோ கொஞ்ஜோ அது ரிலேட்டடா கொஞ்ஜோ தெரிஞ்சு வச்சிரு
தெரிஞ்சிச்சுப்பா பிளஸ் ஒகேஷ்னல் நர்சிங் இருக்கு ஒகேஷ்னல் நர்சிங் முடிச்சோனே ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ படிக்கிறாளுங்க படிச்சோனே ஆ இப்ப என்னோட ஸ்டூடென்ட் ஃபுல்லாமே வெளில வேல பாக்குறாங்கப்பா ஆ ஃபுல்லாமே முடிச்சு முடிச்சாய்ங்க டுவெல்த் முடிச்சாய்ங்க முடிச்சோனே வந்து க கவுன்சிலிங் போனாங்க கவுன்சிலிங் போயி ம சென்னை சென்னையில கீல்பாக் பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு கெடச்சது சேலத்துல ஒரு மூணு நாலு பிள்ளைகளுக்கு கெடச்சது இங்க பக்கத்துல தேனீல இந்த மாரி நெறையா அவுங்க ச் மெசேஜ் பண்ணுவாய்ங்க மேம் மேம் இந்த மாரி எங்களுக்கு இங்க கெடச்சுருச்சு நாங்க இப்ப அதுகெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்றாய்ங்க ஒர்க் பண்றாய்ங்க ஒரு பொண்ண துபாய் போயிட்டா துபாய்ல ஆமா துபாய்ல இருக்கா இப்ப அங்கிருந்து எனக்கு மெசேஜ்லாம் பண்ணுவா மேம் நா இங்க இருக்கே க மேரேஜே ஆயிருச்சு அவளுக் கு அங்கேயே மேம் நா இங்க இருக்கேன் மேம் நா யா எல்லாரும் ஓரளவுக்கு வெளிலலா போய் வேல பாக்கும் போது நம்முளுக்கு சந்தோஷம் ஷமா இருக்கு பரவாயில்லயே‌ ஏனா ஸ்கூல்ல வந்து ஒகேஷ்னல் கோரு கோர்சு அப்டினா படிக்காத பிள்ளைங்கனு சொல்லுவாங்க
ஆமாமா
இந்த மாரி ஒரு தேர்டு குரூப்பும் ஃபோர்த் த்து குரூப்பும் அப்டினா படிக்காத பிள்ளைங்கள‌ தா கொண்டு வந்து போடுறதாக சொல்லுவாங்க ஆனா இப்ப அந்த பிள்ளைங்க வந் வந்து நல்லா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு நர்ஸ்ஸா வேல பாக்கும் போது இப்ப நாங்களுமே எதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போம் போது பாத்தீங்கனா அங்க ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்கள பாத் றுவே எப்டி என்னோட ஸ்டூடண்ட
ஓக்
அப்ப பாக்கோமோ நமக்கு சந்தோஷமா இருக்
ஆமா கண்டிப்பா அது ஒரு ஹேப்பி தா தனியா ம் பரவால எதோ நா பி எஸ் நர்சிங் சிஸ்டர் ஆமா இந்த மாதிரியு ஆஹ் ச் ஸ்கூல்லயே வந்துச்சுன்னா அவுங்களுக் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரு மெடிக்கல் ஃபீல்டுல இன்னு ன முக்கியமா சொல்லப்போன இந்த நர்சிங் படிச்சா வீட்லயு சப்போர்டிவா இருக்கலா வீட்ல ஏதாது யாருக்காவது முடில அப்டின்னா கூட சப்போர்டிவா இருக்கலா
அது உண்மைதானப்பா நம்மளுக்கு வீட்லயே இன்ஜெக்சன் போட்டுக்கலா பக்கத்ல இருக்கறவங்கல்லா இன்செக்சன்னா மட்டு வந்து போடுவாங்க பிள்ளைங்க ச் நெறைய சொல்லுவாங்க மேம் நானு டெலிவரி கேஸ்ல்லா பாத்தே மேம் சொல்லுவாளுங்க ஃபோன் போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்டு டெலிவரி கேஸ்லா பாத்தோனே எனக்கு ஃபோன் பண்ணுவாளுங்க அ மேம் இந்த மாரி மேம் எ என்னய அனைக்கு இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் தேட்ருக்குலா போனே அ டெலிவேர் டெலிவரிலா பாத்தே மேம் கூட இருந்தே மேம் அப்படின்னுவாளுக அந்த கொழந்தைய தூக்குனே மேம் அப்டின்லா சொல்லும் போது அவளுகளுக் ஒரு சந்தோசோ எனக்கு கொஞ்சோ நல்லாருக் பரவால்ல பிள்ளைங்க எவ்ளோ தூரத்துக்கு இருக்ராங்கனு ஏனா ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்கள வந்து மட்டந்தட்டிட்டே இருப்பாய்ங்க இவெங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்துக்கங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட அடுத்த டீச்சர்ஸ் வந்து இப்டி சொல்லம் போது எனக்கு கஷ்டமாருக்கு அந்த பிள்ளயு நல்லாதா படிக் எதாது காம் ம்படிசன்லைலே சேரவே மாட்டாளுங்க பாத்துக்கங்க எங்கலல்லா சேக்க மாட்டாங்க மேம் நா மாட்டே ம் அப்போ ஆ அப்ப நா என்ன பண்ணுவே இல்ல நீ கம் ஃபல்ஸரி சேந்துதா ஆகோனு நா கூட ஒனக் ஃபிரிஃப்பேர் பண்ணி தர்றே நீ சேரு நீ சேந் எழுது அப்டினு நம்ம சொன்னோ அப்டின்னா கஷ்டப்பட்டு சேர்தா ஒரு தடவேல என்னாச்சுனாப்பா எ ஆருமே சேர்ல அப்துல் கலாம் பத்தி செ எழுதணு யாருமே சேரல பாத்துக்கங்க நா வந்து போற கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து அந்த பிள்ளைைய நல்லா படிக்கிற பிள்ள ஃபோர்த் குரூப்தா நீ கம்பல்சரி நீ அட்டன் பண்ணணு அப்டினு நா சொல் பாத்துக்கங்க நா சொன்னதுக்காக ஓகே மேம் அப்டின் சொல்லி டு அந்த பொண்ணு என்ன பண்ணா நீட்டா பிரசன்ட் டேஷன் மெயின் வந்த நமக்கு தெரியுல்ல காம்படிஷனுக்கு வந்து அம் இதெல்லா எஸ் ஏ காம்படிஷன்க்காக முன்னாடிலா பேஜஸ்லா சூப்பரா போட் தருவோல்ல அப்துகலாம்லாம் ஃபோட்டோலா ஒட்டி நீட்டா போட்டுங்க நல்லா அழக கொண்டு வந்து அழகா ப்ரசென்டேஷன் வந்து பண்ணி ச் குடுத்துருக்கா யாருமே சேரலன்னு ஒரு கவர்மெண்ட் நாங்கலா வந்து ஃபிரைவேட்டு டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்லையா அவுங்க என்னா பண்ணிருக் அ யாருமே சேரல நீ என்ன இருந்தாலு நீதா ஃபஸ்ட் ஃப்ரைஸ் வாங்குவ அதனால அவங்க கிளாஸ் நல்ல படிக்கிற புள்ள இருக்குன் பாத் தீங்களா அந்த பயோ குரூப்ல அந்த பிள்ளைய கொண்டு வந்து நீ என் ன இந்த ஸ்போ எஸ்ஐல படிச்சிருப்பல்ல அந்த எஸ்ஐவே நீ வந்து படிச்சு எழுது அப்டின்னு சொல்லிட்டாங்கங்க சொல்லிட்டு அந்த பிள்ள என்ன பண்ணிருக் நோட்ல இருந்து பேப்பர கிழிச்சு கிழிச்சு அந்த பேப்பர் கூட நீட்டால பாத்துக்காங்க நோட்ல இருந்து கிழிச்சா அந்த ஒரு மாரி இருக்கும்ல திட்டு திட்டா அந்த மாரி பேப்பர்ல அந்த பொண்ணு வந்து எழுதி கங்கா முன்னாடி வந்து சும்மா பேர் முன்னாலே ஏதோ கடனுக்கே எஸ்ஏ எஸ்ஏ ரயிட்டிங் அப்டின்னு மட்டும் போட்டு அப்துல் கலாம் கீழே போட்டு அவளோட நேம் எழுதிருக்கா பாத்துக்கங்க அது கான ஷனே பண்ணாம அந்த பிள்ளைக்கு பர்ஸ்ட் ஃபைரைஸ் கொடுத்துருக்கறாங்க
ஐயோ ஆனா டீச்சர்ஸ் இப்டி பண்ணிருக்க கூடாது
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்ப அவ ஃபீல் பண்ணா மிஸ் நீங்க சொல்லனால தானே நான் போய் நான் சேர்ந்தேன் நான் எவ்ளோ பிரசன்டேஷன் பாருங்க எவ்ளோ ஹெவியா நான் பண்ணிருக்கேன் அந்த பேப்பர பாருங்க மொத பேப்பர பாருங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்பறம் நா ரொம்ப கஷ்டப்பட்டே சரி நம்பதா அந்த பிள்ளய கூப் கூப்படு வந்து மனசு கஷ்டப்படுத்திட்டோ போலவேமா அப்புற கூப்டு சொன்னே சாரிப்பா நாதான் தப்பு பண்ணிட்டே அப்பற அவ சொன்னா நீ வந் அவுங்க கூ செஞ்சதுக்கு நீங்க ஏ மேம் சாரி கேக்கறீங்க இப்டிதா இப்டிதா மிஸ் ஃபாஸ்யாலட்டி பாப்பாங்க அதனால தான் நாங்க எதுலயுமே சே சேர மாட்டோ அப்டீன்னு வாழ்க
ஆனா ஸ்கூல்லயே இப்டி இருக்கக்க கூடாது இருந்துச்சுன்னா பிள்ளைங்க ஃப்யூச்சர்ல எதுவுமே யோசிக்கவே மாட்டாங்க
ஆ அப்ப அந்த பிள்ளைக்கு அடுத்து நம்ம சேரணும்ன்ற எண்ண வராதுலப்பா ம் ம் அப்ப அப்புறம் நானு விட்டுடே எனக்கு மனசு கஷ்டமா போச்சு நம்மகிட்ட அந்த பிள்ள போய் கஷ்டப்படணும்ல அங்க போயிட்டு மன வேதனைப்படுவா அதனால நானு அதுல இருந்து விட் நமக்கு
ஓ நம்ம அப்படி இருக்க கூடாது நம்ம கொஞ்சம் அந்த பிள்ளைங்கலாஅ மறுப மறுபடி மறுபடி என்கரேஜ் பண்ணி தைரியம் கொடுத்து பண்ணா ஒருவேளை
நம்ம வந்து நம்ம என்ன செய்ய முடியுமாப்பா அந்த மாரி பண்ண முடியாது நீ வந்து இதெல்லாம் மனசுல வச்சுக்காத நீ உன்னோட க ஸ்டிஸ்ல கான்சன்ரேஷன் பண்ணு நல்ல மார்க் வாங்கி அவுங்க முன்னாடி நீ காட்டு அப்டின்னு தா நம்ம சொல்ல முடியும் ஹ அப்படிதான் நான் பண்ணுவேன் அவுங்க இந்த மாரி இருக்கிறாங்கன்னா அவுங்க முன்னாடி அவுங்களோட நீ மார்க் வாங்கி காமிச்சதான் அவுங்களுக்கு நீ அரை கொடுத்த மாரி இருக்கும் பாப்பா அப்டின்னு சொல்லுவேன் நானு ஆ அதே மாரி அவ்ளோ நல்லா ஆனா நல்லா படிக்கிற பொண்ணு அது இப்ப அவங்களாம் ஒரு லெவல்ல இருக்காங்கல்ல அது அவ இப்ப என்ன பண்றது
ஆமா ஆமா சரிம்மா ஒரு கால் வருது ஆமா கூப் கூப்பிடுகிறேன்கா தேங்கூயு